ட ஆ மேடம் நல்லாருக்கிறீங்களா
நல்லாருக்கே சார் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கறே மேட இன்னைக்கு ஃபுல்லா சண்டே
ம் ஆமா சார் எங்க ஊர்லியு இன்னைக்கு சண்டே தா சார்
ஆமா எல்லா ஊர்லியு இன்னைக்கு சண்டே தா மேடோ
ம்
ஆ அப்படே ஃபுல்லா ரெஸ்டா இருந்தது வாரோ ஃபுல்லா ஓடுறமா பசங் பசங்களுக்கு எல்லா ஸ்கூல் ஆரம்பிச்சிடுச்சு
ம் பரவால்ல சார் குடுத்து வச்சவங்க இன்னைக்கு புல்லா நீங்க ரெஸ்ட்ல இருந்துரிக்கீங்க இன்னைக்கி நா ஃபுல்லா வெளிலதா சுத்திகிட்ருந்தே சார் ஏ மேடம்னா சண்டேனா நாங்க சர்ச்சுக்கு போற பழக்கோ இருக்கு சார் சர்ச்சுக்கு போயிடுவோ ஆம் டைமிங்கு ஏர்லி மார்னிங்கே ஃபைவ் தேர்ட்டி அதுனால நாலு மணிக்குலா நாலு நாலரைக்லா எழுந்துருச்சு
எந்துருவீங்ளா
ஆமாங்க சார் அஞ்சரைக்கு சர்ச்சுக்கு போனோனா ஆ நால்ரைக்கு எழுந்திருக்கனோல சா சார் கண்டிப்பா கண்டிப்பா சர்ச்சுக்கு போனுன்னா எந்துர்ச் சுடுவாங்க சார்
எங்க இதுலல்லா சண்டேனா எட்டு மணி ஒம்போது மணி
என்ஜாய் பண்ணுங்க சார் ம் எனக்கு சர்ச்சுக்கு போற சந்தோஷங்குறதுனால தா அந்த டைம் எந்துர்ச்சுட்றோ
ம் பரவாலிங்ளே பசங்களு எழ்றான்னா ஒரு பெரிய விஷயோந்தா
ஆமா எல்லாருமே கெளம்பிருவோ சார் எல்லாருமே அஞ்சுறைக்குள்ள சர்ச்சுக்கு என்ட்ரு ஆயிடுவோ
பரவால ம் என்ன மேடோ நீ
அதா அங்க பொயிட்டு ப்ரேயர் முடிய எட் எட்டே கால் ஆயிடு அதுக்கப்பறோ கொஞ்சோ வாலண்டியர்ஸ்க்கு வந்து ஒரு மீட்டிங் நடக்கோ அதுக்கப்றோ சர்ச் முடிச்சதுக்கப்றோ
ஓ அது வேற நடக்குமாங்க ஒரு ஒரு வாரமா இல்ல எப்பனா மட்
ஆ சும்மா மாசத்துக்கு ஒரு நாள் மட்டுங் சார் அப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோ அடுத் து எப்டி என்ன பண்ணலா எஏது பண்ணலாங்குறா மாரி ஒரு டிஸ்கஷன்காக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு பேர் மட்டு டிஸ்கஸ் பண்ணுவோ அந்த பத்து பதுனஞ்சு பேர்ல யாருக்காவது ஃபேட்டே இருந்துச்சுன்னா அந்த மந்த்ல ஃபேட்டேவோ கல்யாண நாலோ இருந்துச்சுன்னா அந்த மந்த் ட்ல இருக்குறவங்களுக்கு இன்னைக்கி கேக் கட் பண்ணி அத செஞ்சுட்டு ஆமா
போறாங்ளே அதே மாரிதா கிப்ட் அதே கிப்ட் மாரி எதாது குடுத்தீங் எவ்ளோ நாளாகும் மேடம் கேக் குடுக்குறீங்க ஓகே
ஆ ஆ
அது கிஃப்ட் மாரி குடுத்தீங்கன்னா அப்டியே மெமரபுலா நீங்கதா குடுத்தீங்கனு சொல்லி ஞாபகமா வச்சுப்பாங்க வீட்ல
சரி சார் இந்த ஐடியாவு நல்லா இருக்கு யோசிக்கிறோ சார்
என்ன கேக்கு எப்படியு அவுங்க பர்த்டேக்கு எதாவது ஒண்ணு அவுங்க சொந்தக்காரவுங்களோ தெரிஞ்சுவங்ளோ யாராவது ஒருத்தருக் வெட்டி பண்ணுவாங்க
ம் ம்
அதுக்கு உங்க இதுலயாது நேம் ஃபோடு அது மாரில்லா இருக்கு இல்லையா அது மாரி எதாவது ம் ஆ ம் அது மாரி எதாது ட்ரை பண்ணுங்க
செரிங்க சார் ம் அத முடுச்ட்டு அவ்ளோ தா வீட்டுக்கு வந்து டிஃபன் சாப்ட்டுட்டு அப்றோம் வர வாரத்துல ஏ பொண்ணுக் க்கு ஃபேர்டே அதுனால கொஞ்சோ ஆமா
ஓ ஓ எத் எத்னாவது பர்த்டேங்க அவளுக்கு பாப்பாக்கு வரா ஓ பத்து வயசு ஆயிடுச்சுங்களா
அதுனால அவளுக்கு ட்ரெஸ் எடுக்க வெள்ல போயிட்டோ
சேரிம்மா அவசியோ வரோ நானு ஃபேம்லியா வரோ என்னம் ஏ பாப்பாக்கு என்ன மேடோ நீங்க சொல்லல்லா நா வருவோ
வாங்க சார் நா சும்மா கிண்டலுக்கு சொன்னே அவசியோ வாங்க
பாப்பாக்கு என்ன கிப்ட் புடிக்கு
என்ன கிஃப்ட் புடிக்குன்னா இது அவளுக்கு நீங்க கிஃப்டா ஒரு ஒரு கல்ல பேக் பண்ணி குடுத்தா கூட அவ சந்தோஷமா பிரிப்பா அவளுக்கு அந்த கிஃப்ட் ராப் பண்ணார பிரிக்கணு
உம் அப்ப பீச்சு உள்ள கல்லு இருந்தா என்ன பண்றது
கல் இருந்தா அந்த கல்லாலே உங்கள அடிப்பா
அஹ் அதுக்குதா கேக்கற மேடோ எதா புடிச்சிதுன்னு சொன்னீங்கன்னா அத வாங் அங்கே உள்ள பேக் பண்ணுவோ இல்லையா
அதுவா நா அதுக்கப்றோ அவள்டே உங்கள பேச சொல்றே உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க அவ கிட்ட
சேரி சேரி சேரி இப்பதா எனக்கு ரீசண்டா வெட்டிங் டே வந்துச்சுங்க அப்ப எ ஒய்ஃப்க்கு என்ன புடிக்கணு போது சரி ரொம்ப நாளா ஹெட்போன் செட் தா அவுங்க இல்லாம இது பண்ணிருந்தாங்க சேரி இல்லன்னா இந்த இது சார்ஜர் மாரி இல்லையா ஃபோன்க்கு அடிக்கடி பவர் பேங்க்கு
ஆமா
அடிக்கடி தேவைப்படு ஏன்னா ஃபோன் நெறையா வரு அவளுக்கு
உம் உம்
குடுக்கலா இல்ல ஹெட்செட் குடுக்கலா அதா ரெண்டு பிளான்ல ந்த
சரிங்க சார்
அதா உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு இப்ப ப்பா அப்டே ஏர்பர்ட்ஸ் மாரியு வருது பகேண்ட்டு இதுல போட்டுக்குற மாரியு வருது ஒயர் டைப்லியு வருது சேரி அவு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டா அவங்களுக்கு புடிச்சமாரி வாங்கி குடுக்கலாமே
ஓ உங்க ஒய்ஃப்க்கு வாங்கறதுக்கு நீங்க அவுங்களோட ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறீங்களா
ஆமா மோடோ என்னோட அவுங்க ஃப்ரெண்டு் தா மேடோ அவுங்க டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்க அதனால என்ன விட
ஃப்ரெண்டு என்ன சார் கேர்ள் ஃப்ரெண்டா பாய் ஃப்ரெண்டா
கேர்ள் ஃப்ரெண்டு் தா மேடோ அதனால அவுங்க அவங்க கேட்டா தெரியு தா ஒன்னே அவுங்களுக்கு பேசி சொல்லி செலக்ட்
ஒங்களுக்கு கல்யாண ஆயி எத்தன வருஷங் சார் ஆச்சு
பதினஞ் பதினஞ்சு வருசோ ஆகுதுங்க
ஆ பதினஞ்சு வருஷமா உங்க ஒய்ஃபுக்கு என்ன புடிக்குன்னு தெரியாம நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேக்கறன்னு சொல்றீங்க
என்னங்க பண்றது அது தெரிஞ்சுக்கலாதா டைம் அவங்கிட்ட ஸ்பெண்ட் பண்றாங்க
உம்
நானோடு ஸ்பெண்ட் பண்ற ஆனா அவுங்களுக்கு என்ன புடிக்கின்றது நம்மளுக்கு கரட்டா நம்ப ஒரு கொழப்ப வாதிங்க
ஆஹ் அப்ப நீங்க கொழப்ப வாதீன்னு சொல்லுங்க உங்க ஒய்ஃப் பண்றிங்கன்னு சொல்லக்கூடாது நா கேர்ள்ஸ்கு தா சப்போர்ட் பண்ணுவ
உம் நான்குதா சொல்ற நானேதா ஒத்துக்கற நீங்க கொழப்பவாதி எப்டி ஒய்ஃப மட்டு கரெட்டா செலக்ட் பண்ட்டுக்கற
ஓ அப்ப உங்க ஒய்ஃப செலக்ட் பண்ணதுல உங்களுக்கு சந்தோஷதா உம் பாராட்டவு செய்றீங்க ஒய்ஃப கொறையு சொல்றீங்க
இப்டிதாங்க உண்மை உண்மைய சொன்ன இல்லயா மனசுல ஒண்ணு வச்சினு பிரச்சன வெளில பேச கூடாது இல்லையா
அதெல்லா நா கேக்கல பதினஞ்சு வருஷமா உங்க லைஃப் எப்டி போயிட்டு இருக்கு இல்ல பொலம்பிட்டே போ போவுதா சந்தோஷமா இருக்கா
சந்தோஷமா தா போயிட்டுக்கு மேடம் பதினைஞ்சி நாள் மாரி இவ்ள சீக்கிரோ முஞ்சிருச்சு
ஓ உம்
கடைசியில பாத்தீங்களாம் உங்க பொண்ணுக்கு என்ன புடிக்குன்னு கேட்டா அத வுட்டுடிகங்க
ஏன் பொண்ணுக்கு என்ன பிடிக்கும் நீங்க ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா கூட புடிக்கும் குப்பிங்களா ஆ எது வேறன சாக்லேட்ஸ் எதுவும் வாங்கி் கொடுத்தாலும் சரிதான் அவளுக்கு
ரயிஸ்கிரீம் அன்னைக்கு முடிஞ்சு போயிரும் ஏதாவது கொடுத்தோம்னாாவ வச்சு யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு இதாருக்கும் டென்து பத்து வயசு ஆகுதுன்னா ஒரு அஞ்சாவது படிப்பாங்க அப்படிதானே அந்த அப்ப அந்த ஏஜி என்ன பிடிக்குன்னு சொன்னீங்கன்னா அவ ஓ அதுக் ஏத்த மாரி வாங்கி
வேணா நானும் ஒரு வாட்ச் வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சார் ஆனா அவ பத்திரமா வச்சுக்க மாட்டா ஆனா பத்து வயசுக்கு ஒரு பத்து பேர்டே கிஃப்ட் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்க
ஓ ஹோ பரவாயில்லைங்களா அந்த சீக்கரெட்லாம் லீக்அவுட் பண்ணறாாதைங்க
லீக்அவுட்லாம் பண்ணல உங்ககிட்ட சொல்றே அவகிட்ட சொல்லலையே சார்
செர் செர் செர் வீட்டுல பேசுவீங்களே அதனால அவளுக்கு தெரிஞ்சிர போது பாப்பாக்கு
இல்ல அவங்களாம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார் நாளைக்கு ஸ்கூல் இல்லையா ஆ ஹோம் ஒர்க் பண்ணி
அப்படிதாங்க இங்கே ஒய்ஃப்கு வெட்டிங் டே வந்துச்சுங்க
உம் ஒயஃபுக்கு வெட்டிங் டே வந்துச்சா உங்களுக்கு வெட்டிங் டே வந்து
எனக்கும் வந்ச்சிங்க அவங்களுக்கு வந்ச்சுங்க ஒரே நாள்ல பண்ணதுனால ரெண்டு பேருக்கு வந்துச்சுங்க
உம்
அப்போ பெரிய பொண்ணு அதே மாரிதான் ஒரு பதினைஞ்சு கிஃப்ட் பேக் பண்ணி சர்பரைஸா கொடுத்தாங்க
பா பரவாலையோ உங்க பொண்ணு என்ன மாரி இருக்காங்களே
அதனால தாங்க சரி
உம் செரி செரி
அப்படின்னு பர்த்டே இப்ப பார்ட்டி மேடம் ஈவினிங்கா ஆஃப்டர்நூனா
இப்ப நானு எங்க ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன் கேக்கல சார்
அவரு என்ன சொல்ல போறாருங்க எல்லாம் உங்க மதுரா சிதான் கேள்விப்பட்டோ
பரவாயில்ல இருந்துட்டு போட்டு ஆனா என்ன என்ன பிளானன்னு தெரியல நீங்க ஒரு ஐடியா கொடுங்க என்ன செய்யலான்ட்டு இப்போ உங்க
எப்டியூ காலைல ஸ்கூல் போயிருவாங்க அவங்க ஸ்கூல் போயிட்டுவாங்க அவுங்க ப்பிரன்ஸ் கு எல்லாமே சா கொடுப்பாங்க செய்வாங்க எப்படி ஈவினிங் தான் மேட வச்சு கவா கேக்
ஈவினிங் தான் சார் பிரைடே ஆயிடும் சோ ஈவினிங் தான் என்ன இப்பல்லாம் நீங்க ஒரு ஐடியா கொடுக்கலாம் இப்ப நீங்களும் வேற வரட்டீங்க திடீர்னு
சிம்பிளா ரெடி பண்ணுங்க மேடம் பாப்பாக்கு புடிச்ச மாதிரி ஏதாச்சுயி உங்க வெட்டிங் இப்பதான் சாமி வெட்டிங் டே வந்து எல்லாம் கிராண்டா பண்ணாங்க நாங்க எல்லாம் பா எல்லாம் தான் பா எல்லாம் கூட்டு போனுமா அதுக்கே ஒரு அஞுறு பத்தாயிரம் ரூபா அதுன்னு செலவடுச்சுங்க அதனால நீங்கள் பிளான் பண்ணுங்க உங்களுடைய ஃபினான்ஷியகல்
நான் உங்க கிட்ட சஜேஷன் இப்பா எ பொண்ணு கிட்ட கேட்டேன்னா அவ அவன் ஃப்ரெண்ட்ஸ கூப்பிடணும் அவங்க கூப்பிடும் இவங்களுக்கு கூப்பன்ன இப்பவே ஸூல்ஸ் எாம் கேக் கட்டி
அதாவது என்னா அப்படி ட்ரை பண்ணுங்க இப்ப நம்மக்கு நமக்கு வந்து நம்ம பேமிலி சர்க்கிள் அது மாதிரி கூப்பிறது நம பிடிக்கும் இந்த காலத்துக்கு பசங்களுக்கெல்லா அவங்க கூட படிச்ச புள்ளைங்கள வந்து சப்பரைஸா வீட்டுல கூப்பிட்டு இ நீங்க அவங்க கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலா இல்லன்னா சேட்டர்டே வந்து அவங்க ஃப்ரீயா இருந்தாங்கன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆ ம ஆப்டர்நூன் சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து வெளையாட்டுட்டு அதுக்கப்புறோ வீட்டு் ல விலா அந்த மாரியாவது பிளான் பண்ணுங்க யார் அவைலபுளூ பாருங்க
சரி சார் பாக்குறோ சின்னவ கிட்டதா பேசன பர்த்டே கேர்ள் கிட்ட தா பேசனோ பர்த்டே கேர்ளுக்கு எது விருப்பமோ அப்டியே செய்யலா பினான்சியல்ன்னு சொன்னீங்க ஃபினான்சியலு கரெக்ட் தா பட் ஃபினான்ஷியலா அப் டவுன்ஸ் இருக்கு அதனால இருந்தாலு பேர்டேங்கறது அன்னைக்கி ஒரு நாள் தா
ஏன்னா இப்ப ஜூன் மாசோ ஸ்கூல் ஃபீஸ் அது இதுனு கட்டிருப்பீங்க இப்ப பர்த்டே வேற வருது
அது கரெக்ட் தா ஆனா அவ பொறந்தது ஜூன் மன்த் ஆயிடுச்சு வருஷோ வருஷ நம்ம இதே மாரி காரணத்தை சொல் த்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல ம் இன்னு பத்தாவது பர்டேங்கறதுனால கொஞ்சோ யோசிக்கிறே வேற ஒண்ணுல்ல பத்து வருஷோ கடவுள் நல்லா பாத்துட்டு இருந்திருக்காரு கடவுளுக்கு நன்றி சொல்ற விஷயமா ஏதோ ஒண்ணு செய்யணு சார்
சேரி மேடம் பாருங்க த நானு கேலண்டர்ல போட்டு வச்சுக்கிறே ஏதாது ஐடியாருந்தா நா உங்ளுக் கு வாட்ஸ்அப் பண்றே பாப்பாக்கு அட்வான்ஸ் விஷ்ஷஸ் சொல்லிடுங் ங்க அ அன்னைக்கு கண்டிப்பா பேமிலியா வரே அதுக்குள்ள நீங்க சொல்லுங்க உங்க பொண்ணுகுட்ட கேட்டு கூட என்ன ஏதுன்னு சொல்லுங்க கிஃப்ட்ட
ஓகேங்
அ வாங்கிட்டு வர்ற மேடம் ஓகே மேடம் தேங்க்யூ மேடம் ஓகே மேடம் பாய்